ஆ வணக்கம் தோழி கேக்குதா தோழி நா பேசுறது க்ளியரா
ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க
ஆ ஒண்ணுல்ல தோழி இப்ப பா பாத்திங்னா இப்ப முக்காவசி பேர் வந்து ரொம்ப உடம்பு போட்டுட்டோம் குண்டா ஆயிட்டிங்க உடம்ப கொறங்க அப்படிங்கற ஒரு அதுவே எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க சொல்லி ஒரு குறையாவே
ஆமா தோழி ஆமா
அது பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நானே நறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கன் தோழி அத சாப்படுறோம் இத சாப்பறோம் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் திரும்பி மூணாவது நாள் ஏதாது உடம்புக்கு வந்துடுது தோழி இதுக்கு என்னதா தோ கரெக்டா என்ன சாப்டணு தெரில ஏதோ அதி இதி யூட்யுஃபூ அதையும் இதையும் பாத்துட்டு நமக்கு தெரிஞ்சத அப்டியே சாப்பிட்டு இருக்கோம் தோழி இத பத்தி ஏதாது தெரியுமா தோழி என்ன சாப்பலாம் சாப்ட கூடாது அப்படின்னு
நம்ம வந்து உடல் எடைய கொறைக்கிறதுக்கு கே அதாவது எனக்கு ஒருத்தொங்க சொன்னது அப்படின்னு பாத்தீங்க அப்டின்னா உங்கள மாரி ஒரு தோழி ன எனக்கு குடுத்த அறிவுரை அப்டின்னு பாத்தீங்கன்னா காலையில இழந்ததுன்னு ஒரு காலை உணவு அப்படிங்கிறது வந்து எட்டு எட்டு மணிக்கு சாப்ட்டரனுமா தோழி காலை உணவு வந்து நம்ம எட்டு மணிக்குள்ள சாப்பட்டரனுமா சாப்பிட்டுருந்தனாம அதே மாதிரி மதிய உணவு அப்படிங்கும்பொழுது ந மத்திய உணவு பன்னெண்டு மணிக்குள்ள பன்னெண்டு அல்லது ஒரு மணிக்குள்ள நம்ம மதிய உணவு சாப்பிட்டுரணோமா இத வந்து ஒரு நாள் இரண்டு நாள் வந்து கடைபிடிக்கக்க கூடாதா இத வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து அத கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்டின்னா நம்மளுடைய உடல் எடை வந்து கண்டிப்பா சீரா இருக்கறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் வந்து நம்ம வந்து நேரம் கழித்து சாப்பிடுறது க்கு தான் மெயினான காரணம் அப்டின்னு சொல்றாங்க தோழி இதுவே இரவு இரவு நேரம் அதுதான் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இரவு நே இரவு நேரத்தின் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆறர அல்லது ஏழு மணிக்குள்ள இரவு உணவே சாப்பிட்ரணுமா தோழி அதாவது நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம எடுத் துக்க கூடாதாம் ஏழு மணிக்குள்ளேவே இரவு உணவு சாப்பிட்ரனுமா இப்போ ஃபார் நமக்கு வந்து நம்ம முதல் நாள் அப்படிங்கிற பொழுது நம்ம சாப்பிட மொழுது நமக்கு அதாவது எல்லாருக்கும் அது வந்து உடல் ஏத்துக்குனு அப்பிடின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து சாப்பிடுறப்ப ரெகுலராக இப்போ நானால எடுத்துக்கோங்களன் நானல எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஆ கால வந்து காலையில பத்து மணிக்கு காலைல டிபன் சாப்பிடுறேனா அடுத்து டீ சாப்பிடுவேன் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா சாப்பிடுவேன் திரும்ப மதியம் சாப்பாடு அப்புறோம் திரும்ப ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறோம் நைட்டு சாப்பாடு அப்படினுட்டு நான் எடையில ஏதாச்சும் நான் சாப்பிட்ட இருப்பேன் இப்ப எல்லாம் இப்டி சாப்பிட்டேன்னா எனக்கு எப்டி உடம்பு கொறையும் அப்படி கெடயாது நம்ம நைட் நேரங்கள்ல வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அத உணவு முறைய நம்ம பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம்
ம்
அப்படின்னா நாளைக்கும் நமக்கு வந்து அ அதாவது இரவு சாப்பாட வந்து நம்ம ஏழு மணிக்குள்ள சாப்புட்டோ அப்டிங்க பொழுது நமக்கு வந்து குட பசி எடுக்குமா அதாவ்து எட்டு
ம்
ட்டு ஒம்போது மணி பத்து மணிக்குல்லாமே நமக்கு பசி எடுக்குமா அப்பொழுது என்ன பண் ணனு அப்டின்னாக்க ஒரு எதோ ஒரு அதாவ்து நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ள நா சொல்றது வந்து நம்ம வந்து தெ தெனந்தோறும் சாப்புடணு அப்டின்னு சொல்லல ஏனா நம்ம இது
ம்
ஆமா அந்த உணவுக்கு நம்ம ஒடம்பு பழக்கப்படுத்திக்கிற வரைக்கு ரெண்டு வாழப்பழத்தையோ அல்லது ஒரு ஆப்பிளையோ நம்ம வந்து சாப்ட்டுக்கிட்டோம்னா நமக்கு இரவு முழுவதும் பசி இல்லாம இருக்கும் அப்டின்னு அவங்க சொன்னாங்க
ரெண்டாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரமாவது நடக்கணுமா தோழி கொறஞ்சது மூணு மணி நேரமாவது நம்ம நடக்கணுமா அது நடக்கறதுனாலயோ வீட்ல சிறு சிறு உடற்பயிற்சி செய்வதனாலயோ நம்மோடைய உடல் எடைய சீராக வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இது அப்டின்னு சொல்றாங்க தோழி அது எல்லாமே அடுத்தது பாத்தீங்க அப்டினாக்கா நம்ம வந்து தண்ணி வந்து குடிக்கிறத வந்து ம் அதாவ் சுடு தண்ணி நம்ம நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கறோ இல்லையா அதை சூடா குடிச்சம்னக்கா நம்ம வேர்வை மூலியமா வந்து இந்த நம்மளோட உடல் எடை வந்து குறையுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து வேர்க்குதோ அந்த அளவுக்கு உடல் எடை குறையுறதுக்கு வாய்ப் புருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க தோழி ஆமா அப்டி சொல்றாங்க இப்ப எனக்கு வந்து ஒடம்பு வந்து வெயிட் அதிகமாயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு போனம்மோ ஓ உங்களுது உங்க சொல்றேங்க அதாவ்து நம்ம உடல்எ வேற அதிக மட்டும் நமக்கு உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த ம் மூச்சு வாங்குதல் அதிக தூரம் நடக்க முடியல அப்டின்ற மாரி இயற்க் கையாவே நமக்கு அந்த ஒடம்புக்கு பிரச்சன வந்துருது இல்லைங்களா சோ அது மாதிரி வரதுப்போ அவுங்க என்ன சொல்றாங்க அப்டின்னானா மொதல்ல பால் வகைகள கம்மி பண்ணிக்கோங்க என்னட அவுங்க கேட்டது நீங்க டீ நெறைய சாப்டுவீங்களா டீ சாப்புடுவீங்களா அப்டின்னு சொல்லிதா மொதல்ல என்ட்ட அந்த மருத்துவர் கேட்டது அததா அந்த மருத்துவர்ட்ட சொன்னே நா பொழுதுக்கு டீ குடிப்பே எனக்கு வந்து காலைல எழுந்தது டீ சாப்புடுவே பதினோரு மணில எனக்கு வந்து தூக்கொ வந்தாலு டீ குடிப்பே சந்தோஷமா இருந்தாலு டீ குடிப்பே எனக்கு டீ னாக்கா நா அவ்ளோ ஒரு டீ பிரியர் அப்டின்னு நா அவுங்கள்ட்ட சொல்லவு உ டனே அந்த மருத்துவர் சிரிக்கிறாங்க இப்டி டீ குடிச்சீங்கன்னா எப்டி உங்களுக்கு வெயிட்டு கொறையு மொதல்ல நீ உங்க டீய கம்மி பண்ணுங்க ஒரு அதாவ் டீய வந்து உடனே இப்டி குடிக்கிற நீங்க வந்து ஒடனே உங்களால டீய கம்மி பண்ண முடியாது ஒரு எடத்துல ஒ அதாவது ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சி டீ சாப்ட்டீங்க அப்டின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க அஞ்சு டீ ஒரு நாளைக்கு சாப்ட்டீங்க அப்டின்னா ப்போ நீங்க வந்து மறுநாள் அதாவது நீங்க ப்போ உடல் எடை குறைக்கணு அப்டிங்க ஒரு யோசனைக்கு வந்துட்டீங்க அப்டிங்கிற பொழுது ஆமா ஒரு நாளைக்கி ரெண்டு டீ அந்த ரெண்டு டீ அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டீயா மாறணு எ எதாவது இப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ரெண் டு டீ அப்டின்றத எடுத்துக்குனு எப்டி நம்ம வந்து ஒடனே நம்மளோட டீய நிறுத் நிறுத்த முடியாது கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு நம்ம பழகிட்டோ சோ அதனால வந்து நமக்கு வந்து எவ்வ என்ன வெயில் அடிச்சாலு டீ போது எவ்ளோ மழ பெஞ்சாலு டீ போது அப்டின்ற மாரி நம்ம ஆமா அந்த ஒரு டீ பிரியரா ஆயிட்டோ இல்லைங்களா சோ அப்போ அவுங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு ஒரு நாளைக்கி ரெண்டு டீ அப்டின்ற பக்குவத்துக்கு வந்துருங்க ஆ ரெண்டு டீ முடிஞ்ச ஒடனே உங்களுக் உங்களுக்கு அது ரெண்டு டீங்கு பொழுது சாப்பட முடியா அ அதிகமா நமக்கு வந்து கொறைக்கணு இன்னு டீய கொறைக்கணு ஒரு நாளைக்கு ஒரு டீ அப்டின்ற பக்குவத்துக்கு வந்துருங்க இந்த ஒரு டீ அப்டிங்குறது வந்துட்டு ஒரு டீயா இல்லாம சும்மா சில ஒரு நமக்கு அந்த நெனப்பு வருதா அந்த டீ நெனப்பு வருதா ஒரு கொஞ்சமா
மட்டு குடிக்கணு ஆ
கொஞ்சமா சாப்ட்டுக்கு அப்டின்னு சொன்ன சாப்ட்டுட்டு அந்த டீ சாப்றதுக்கு பழுதாக ஒன்னு வேற எதையாவது அந்த டயத்துல நம்ம ஏதையாவது நம்ம சாப்ட்டுக்குட்டோ டீக்கு பதி டீ வேன்னா அத நிறுத்தணு அதுக்கு பலுது வேற ஏதாவது அந்த நேரம் அதாவது யோசனை வரும் பொழுது வேற எதாவது சாப்ட்டுகிறது அந்த மாரி நீங்க வந்து டீய நிறுத்துனாதா உங்களுக்கு உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க மருத்துவர் இது வந்து மருத்துவர்ருடைய ஆலோசனைய எனக்கு குடுத்த ஆலோசனை அவுங்க
நா இருந்தே தோழி ஏன்னா நானு எனக்கு வந்து உங்களுக்கு டீ இருக்கிற மாரி எனக்கு காஃபி காஃபி குடிக்காம என்னால இருக்க முடியாது கண்டிப்பா நானா உ காலையில குடிப்பே ப பதினோரு மணிக்கு ஒரு வாட்டி குடிப்பே அப்புற ஈவினிங் குடிப்பே தோழி நானு அது வந்து அத நானே னே நானே மாத்தி மாத்திக்கிட்டே ஒரு நாள் ஒரு வார தா ஒரு வார தா இருந்தே அதுக்கு மேல என்னால இருக்க முல்ல காலையில வட காஃபி அப்டி குடிச்சே வெறு அந்த ஃபில்டர் காஃபி அப்டியே வாயில ஊத்திப்பே நாட்டு சர்க்கர எதுவுமே போட மாட்டே ஒரு அர டம்ளர் மட்டு எடுத்து குடிச்சிக்கிட்டே ஆனா எனக்கு ஈவினிங் ச மாலையானா வந்து காஃபி இல்லாம இருக்க முல்ல எனக்கு தலவலி எடுத்துக்கிச்சி தோழி ரொம்ப
அதுதா நீங்க அந்த நேரத்துல நீங்க ரெகுலரா அத நீங்க சாப்புடறதுனால ஆமா தோழி இப்போ நீங்க ரெகுலரா அத சாப்புடறதுனால நமக்கு தலவலி எடுக்குதுங்கிறத விட நம்மளோடே நெனப்பே வந்து நமக்கு வந்து ஆ இது டீ குடிக்கல காஃபி குடிக்கல அதனாலதா நமக்கு தலயே வலிக்குதுன்றத மாரி நம்ம ஒரு நம்மளோட நெனப்பே நமக்கு தூண்டி வுடுது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன தெர்ல காலைலே ஏந்திருச்சா ட்டு அப்டியே அங்கதா போணும்னு தோனுது ஆமா காலையில எந்திரிச்சோம்னா நம் பல்ல தொலக்குறமோ இல்லையோ மொதல்ல கிச் சன்ல போய் நம்ம டீய போட்டு குடிக்கணூ டீய போட்டுட்டு வந்து ஒக்காந்து ஒரு பத்து நிம்ஷ அப் பாடா அப்டின் சொல்லி ஒக்காந்து குடிக்றோ பாருங்க அதோட சுகமே தனி நம்ம நெனக்கோ ஆனா வ ஆ ஆனா பாத்தீங்கனா அதுலதா அத்தன பிரச்சனையுமே இருக்குன்ஸ் சொல்றாங்க பட் இருக்குன்னு டீ தூள் டீ குடிக்கிறதுனாலயு இப்ப எனக்குலா நா டீ ரொம்ப அதிகமா சாப்ட்டதுனால என்ன ஆய்ர்ச்சுனா எனக்கு ரொம்ப மயக்கம் அது மாதிரி மயக்கம் கொண்டி மயக்கோ வருது வாமிட்டிங் அந்த மாரிலா இருந்தது அப்போ அதுக்குமே அவ்ங்க என்ன சொன்னாங்க அப்டினா காலைல எப்பொழுது நீங்க பல்தொளக்கும் பொழுது வாமிட் பண்ணுங்க அதாவ்து நீங்க டீ சாப்புறீங்க ரைட்டு ஆனா வந்து காலேல எப்பொழுது பல்லு வெளக்குனாலு வாமிட் பண்ணுங்க வாமிட் பண்ணன சப்போஸ் உங்க பிரஷ் பண்ணும்பொழுது ஒங்களுக்கு வாமிட் வரல அப்டின் நீங்க கைய விட்டாவ்து நீங்க வாமிட் பண்ணுங்க நீங்க அத தொடர்ந்து நீங்க ஒரு ஒ ஒ ரு ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ணுனீங்கனா நீங்க அதுக்கப்புறோ நீங்க பிரஷ் பண்ணும் பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஒங்களுக்கு வாமிட் வந்துரு அதாது நம்ம ஃபஸ்ட் டைமு நம்ம வாமிட் பண்றோ அப்டிங்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பச்ச கலரு வந்து வாமிட் வரு சோ அதுக்கப்றோ பாத்தீங்கனா அப்டினா நமக்கு வந்தஸ் சளி மாதிரிதான வாமிட்டுதா வரூ சோ நீங்க வந்து வாந் முதல்ல நீங்க வாந்தி எடுங்க அப்போதா உங்களுக்கு வந்து அந்த மயக்கம் அந்த பித்தத்தன்மை போகு அப்டினு சொல்றாங்க மருத்துவர்கள் நா அது மருத்துவர்ட்ட நா கேட்ட ஆலோசனைகள் இதெல்லா இந்த மாதிரி எனக்கு நா ஒரே மயக்கமா இருக்கு அப்பயே ஒடல் எடை அதிகமா இருக்கு அப்டின் சொல்லி சொன்னப்போ அவுங்க எனக்கு சொன்னாங்க அதனால இ தலா நீங்க வந்து ரெகுலரா நீங்க பயன் உ வ உங்குள ரெகுலர் வேலையாவே இத நீங்க ஒரு வேலையாவே நீங்க எடுத்துக்கோங்க டீ குடிக்கிறதையு கம்மி பண்ணி ட்டு அ எக்சசைஸ் பண்ணுங்க வீட்ல வந்து உடல் பயிற்சி நெறைய பண்ணுங்க சின்ன சின்ன உடல் பயிற்சிதா அவ்ங்க சொல்லி் குடுத்தாங்க ஆ அதாவ்து மூச்சு மூச்சுக்காக உள்ள உடற்பயிற்சி
ம்
ஆம் இது மாரி பண்ணுங்க அது மாரி சாப்பட வன்ட்டு நம்ம வந்து ரைஸ கம்மி பண்ணிக்கிட்டு மத்தபடி அதாவ்து முட்ட காயி
ம் காய்கறியெலா அதிகமா வச்சு ம்
கீர அந்த மாரி நம்ம சாப்டனு நம்ம வந் மத்தபடி காயி கீரெல் லா நம்ம வந்து கம்மியாதா எடுத்துக்குறோ
ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா
ஆ உங்களோட ரொம்பு நேரோ அ கலந்துரையாடிட்டன் நெனைக்கிற அ மீண்டும் ஒ இன்னொர் சந்தர்பத்துல நம்ம பேஸ்லா தோழி
கொள்ளுவோ நன்றி
அடுத்த இதுலத்துவோ நன்றி